மாலிங்
மாலை வணக்கம் நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கே சார் நீங்க எப்டி இருக்கீங்க நலமார்க்கீங்களா
நலமா இருக்கே மேடம் நீங்க
ம் நானும் நல்லாருக்கே வீட்ல அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அக்கா எல்லாரு நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரு நல்லாருக்காங்களா குட்டிஸ் அக்காஸ் அண்ணாஸ்
எங்க வீட்லயு எல்லாருமே நல்லாருக்காங்க என்னாப் பண்றீங்க இன்றைய பொழுது எப்டி போச்சு உங்களுக்கு
இன்னைக்கு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டி மார்ட் கேள்விப்பட்ருக்கீங்களா இங்க அந்த மாரி ஒரு கடை ஒன்னு இருக்கு
ஓகே
காலையிலேயே அம்மா கூட அந்த கடைக்கு போயிட்டு சில வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா வாங்கிட்டு
ம்
ஒரு மதியானத்துக்கு மேல தா வந்தோ
அப்டியா கூடவே போயிட்டீங்க
ஆ ஆமா
சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒங்க ஊர் பக்கத்துல இருக்கு சூப்பர் மார்க்கெட் இது எல்லாமே கெடைக்குமா காய்கறிலருந்து வீட்டு உபயோகப்பொருட்கள் எல்லாமே
காய்கறிக்கு மார்க்கெட்டுக்கு போறது நல்லது சூப்பர் மார்க்கெட்ல வாங்கறத விட ஏன்னா அங்கதா பாத்தீங்கன்னா விலை மலிவாவு இருக்கு நல்லாவு இருக்கு ஃபரெஷ்ஷாவு இருக்கு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு கெடைக்கு ஆனா அது வந்து பா பாத்தீங்கன்னா மார்க்கெட் அளவுக்கு வராது வார சந்தை ஆமா எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து மார்க்கெட் ஒண்ணு இருக்கு அது இல்லாம வார சந்தையு இருக்கு
அப்படியா ஆனா எங்க ஊர் எங்க ஊர் பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்கு அங்க எப்படின்னா காய்கறியுமே சனி ஞாயிறு ரொம்ப சீப்பா கம்மியா தா கெடைக்கு நா போயிருக்கே அங்கு ஐ மீன் நாங்க இருக்கிறது எங்க ஊர் வந்து கடையந்தளவு நாங்க போறது வந்து தெங்காசி போவோ அங்க உள்ள சூப்பர் மார்க்கெட்ல வந்து எல்லாமே கம்மியாக தா கெடைக் எல்லாமே ஆ நா என்ன பண்ணுவேன்னா எனக்கு கொட மொளகா ரொம்ப புடிக்கு ஏ வாங் நா நா வீட்லயே இருந்து சேமிச்சு எல்லா பண்ணுவே அதுக்காக கொடமொளகா கேரட்டு இதுதா அதிகமா முக்கியமா வாங்குவே இங்கன்னா ரொம்ப அதிகமா இருப்பாங்க வந்து ஒரு கொட மொளகாயே நாலு ரூபா அந்த மாதிரி தா இருக்கு அதனால தேவைக்கு நெறையாவே வாங்கிட்டு வருவே கொட மொளகா அதுக்கப்பற கேரட்டு கத்திரிக்கா கத்திரிக்கால்லா பாத்தீங்கன்னா காக்கிலோ ரெண்டு ரூவா தா இருக்குங்க எனக்கு சிரிப்பா வரு ஆ நம்ம ஊர்லன்னா பதினஞ்சு ரூபா அப்டி வாங்குறாங்க இங்க வெறு ரெண்டு ரூபா தான அப்டின் சொல்லிட்டு
எப்டி அவ்ளோ விலைமலிவா தருவாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அது வந்து ரொம்ப நல்லது அந்த மாரி ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கிறது
ஆமா எல்லாமே ரொம் கம்மியாவே இருக்கு ஸ்மார்ட் பஜார்ன்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் பேரு ஸ்மார்ட் பஜார் நறைய பேர் வருவாங்க சனி ஞாயிறுல்லா அவ்ளோ வெல கம்மியா இருக்கு அப்டி ஒரு ஆஃபர் குடுப்பாங்க மத்த நாளே விட சனி நாயர் ல்ல அப்டி ஒரு ஆஃபர் குடுப்பாங்க நம்ம ஊர்ல இப்ப நாங்க இங்கெல்லா சிறுபருப்பு அம்மால்லா பாத்தீங்கன்னா நூத்தி அறுவது ருவா நூத்தி அம்பருவாய்க்கு வாங்குனாங்கனு வச்சுக்கோங்கள அங்க வந்து தொண்ணித்தி எட்ருவா தொண்ணித்தி ஒம்மோது ருவா அப்பிடிதா இருக்கு உளுந்து அந்த மாதிரிதா எல்லாமே அதனால அங்க பேய்ட்டு மொத்தமா வாங்கிட்டு ஆட்டோல போய்ருவோ என்னென்ன தேவையான ஜாம்மானோ எல்லாமே வாங்கிட்டு அப்பிடியே வந்துருவோ
பரவாலயே உங்களுக்கு ஆமா வில மலிவாவு இருக்கு நல்லாவு இருக்கு அப்டின்றீங்க அப்ப அந்த மாரிதா
ஆமா வேண்ணா நீங்க குற்றாலோ பக்கோ வந்தா வாங்க ஸ்மார்ட் பஜாருக்கு உங்க வீட்டுக்கு தேவையான சாம் ம் ஸ்மார்ட் பஜார் தென்காசில ஸ்மார்ட் பஜார் அங்கேயு இருக்கு
திருச்சிலயு இருக்கு ஸ்மார்ட் பஜார் இருக்கு ஆனா நீங்க சொல்ற வெலைக்கில்லா இவங்க விக்க மாட்டாங்க
கெடைக்கல ம்
ஆ இங்க ஸ்மார்ட் பசார்னு இருக்றது வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஓட கம்பெனீயோட ஒரு இது ஒரு ஃப்ரேன்சைஸ்னு வச்சிக்கங்கள
ம் அது செரி ஐஸ்க்ரீம்ல்லா ரொம்ப கம்மியா தா குடுப்பாங்க ஆனா என்ன திங்கிறதுக்கு தா முடியல சாப்ட முடியலியே
ஓ புரியிது
ம்
உங்களுக்கு பொதுவா என்ன பிடிக்கு ஐஸ்க்ரீம்ல
ஐஸ்க்ரீம்லயா ஐஸ்க்ரீம்ல எனக்கு ஐ கோன் ரொம்போ புடிக்கு அதுக்கப்றோ சாக்கோபார் புடிக்கு அதெல்லா ரெண்டு வருஷோ ஆச்சு சா டே ஆமா ஃபேம்லி ஐஸ்க்ரீம்னா நல்லா விரும்பி சாப்டுவே ஒரு டப்பா குடுத்தாலு எல்லாத்தையு சாப்ட்டு முடுச்சிருவ அப்பிடி ஒரு ஐஸ் பைத்யமா இருந்த நா என்ன இப்பிடி பண்ணிட்டாங்க இப்டி ஆக்கிட்டாங்களே
ஏ ஏ என்ன ஆச்சு உங்களுக்கு ஏ இப்டி ஆக்கிட்டாங்க யாரு என்ன பண்ணாங்க உங்கள
ஆ யாரு எது பண்ணல டாக்டர்ஸ் தா அப்டி கண்ட்ரோல்லா இருக்க வச்சிட்டாங்க எனக்குதா மூக்குல சத இருக்கு இந்த மூக்குலையு பல ப்ரச்சன கு ஸ்பைனஸ்சு அதனால கண்ட்ரோலா இருந்தா தா நல்லா இருக்குன்ட்டாங்க
கொஞ்ச நாள் நீங்க கண்ட்ரோல்ல இருங்க அப்றமேட்டு எல்லாமே சரியாகிடுமா
வருஷோ ரெண்டாச்சே இன்னு சரி ஆகலயா ஆப்ரேஷன் தா பண்ணணுங்றாங்க எனக்கு அதுல உடன்பாடு ஆப்ரேஷன் பண்ண என்ன ஆயிருமோ ஏதாயிருமோனு ஒரு பயோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணா இந்த சைனஸ் எடுக்குறதுக்கு பைப் போட்டு எடுப்பாங்களா அப்டி எடுக்கும் போது நம்மளுடைய இந்த முஹம் வந்து அப்டியே ஒரு மாசத்துக்கு அப்டி வீங்குன மாதிரி இருக்குமா அப்றொ நா பாத்த இருக்க மூஞ்சியு அசிங்கமாக்கிட்டாங்கன்னா நா என்ன பண்றது அப்டின் சொல்லிட்டு ஆ மெடிசன் எடுக்குறதுக்கு போய்ட்ட அங்க போய் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் பண்ண நல்லாதா இருந்துச்சி திரும்ப அகேன் வரதான் செய்து ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கல ஆனா
ஒ
ம்
நீங்க நறைய எனக்கா எனக்கு வந்து வெண்ணிலாதாங்க
வெண்ணிலா ம் ஃபுட்ல என்ன புடிக்கு உங்களுக்கு
பிரியாணில கேக்குறீங்களா இல்ல
ஆள் எல்லா எல்லா நீங்க விரும்பி சாப்புட்றது ஃபுட்ல
போரிங்
பூரியா
ஆமாங்க பூரி பூரி மசாலா ஆமாங்க
பூரி உருளக்கழங்கு குளியல் அ சாரி உருளக்கழங்கு குருமா அதேதா
அதே
ஓ அதுக்கு பேரு பூரி மசாலா ம் நல்லாருக்கு ஆனா எனக்கு ரொம்ப புடிக்கு
நா அது அவ்ளோவா சாப்ட கூடாது
ஏன் என்னாச்சு ஆயில் ஐட்டோ சாப்பட கூடாதா
ஹாமாங்க
ம் அது செரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு இது எனக்கு ஐஸ்க்ரீம்னா ரொம்ப பிடிக்கு அது சாப்ட முடில ஃபுட்ல பாத்தீங்கன்னா எனக் கப்சா தா புடிக்குங்க என்னதா வச்சாலு சரி எத்தன வெரைட்டி வெரைட்டியா வச்சாலு சரி கப்சா குடுத்தாங்கன்னா அப்புடிதா சாப்டுவ இப்ப எனக்கு உங்ககிட்ட சொல்லும் போது எனக்கு ஆசையா இருக்கு கப்சா சாப்பட்ணும்னு பேசாம நாளைக்கி கப்சா வச்சு சாப்ட்டுற வேண்டியதா
நல்லது அத செஞ்சு அப்டியே நீங்க சாப்ட்டு பார்சல் பண்ணி எங்களுக்கு அனுப்ச்சு உட்ருங்க நாங்களு சாப்ட்டறோ
ம் நா அனுப்ச்சுட்டாரனா நல்லா இருக்கணுங்கள கெட்டு போகாதா
இல்ல எனக்கு தெரில அது நீங்க தா நீங்க தா சொல்லணு
இங்க இருந்து ஆறு மணி நேரோ நா சமச்சு முடிக்க ஒரு பன்னெண்டு மணி ஆகுன்னு வெச்சுக்கோங்களே ஒண்ணு ரெண்டு மூணு ஆறு மணிக்கு வரு ஆனா கெட்டு போகாதீங்க என்ன சா நைட்டு கூட வச்சு சாப்ட்டுதா இருக்கோ மதியானோ வச்சுட்டு நைட்டு கூட வச்சு சாப்ட்ருக்கோ ஆனா சூடா சாப்பிட மாதிரி வராதுல்ல பேசாம நீங்க எங்க ஊருக் வந்துருங்க நா சூடா சமச்சு குடுக்குற சாப்ட்டுட்டு எப்டி இருக்குன்னு சொல்லுங்க
கண்டிப்பா ஒரு நாள் வீட்ல இருக்க எல்லாரோடையு வந்து சாப்ட்டு போறோ
ம் வாங்க கண்டிப்பா வாங்க அதுக்கப்றோ வரம்போது ஒங்க நீங்க போடுற பிரியாணிய போட்டுட்டு அப்டியே எடுத்துட்டு வந்துருங்க
பிரியாணி தானேங்க
ம் ஆமா நா டேஸ்ட் பண்ணிக்கறே சூடு பண்ணி சாப்ட்டுக்கறே
இல்லல்ல வேண்டா நாங்க அங்க வநதே சமச்சு தர்றோ
ஓ அப்படி சொல்றீங்களா ஓகே ஓகே நல்லதுதா
மே எல்லா இதுவு கெடைக்கு
ம் ஆமா
மெளகு அந்த இதெல்லா எல்லா அந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருட்களு எல்லா எடத்துலையு ஆல்மோஸ்ட் கெடைக்குது அதனால ஒன் ஒன்னு பிரச்
கண்டிப்பா கெடைக்குந்தா நீங்க வேற பாய் பாய் செய்யறத பாத்து பாத்து வேற செஞ்சு குடுப்பீங்க அப்ப இன்னு ரொம்ப நல்லா டேஸ்ட்டா வேற இருக்கு
ஆமாங்க அந்த தம் போடுறது மொதொ கொண்டு அந்த பாய் வந்து எங்களுக்கு ஐடியா குடுப்பாப்ல நல்ல மனுஷ
ம் அந்த பாய் யாருன்னு ஃபஸ்ட் தெரியணு
ஆ கண்டிப்பா நா உங்களுக்கு பாத்துட்டு அத வந்து நா உங்களுக்கு சொல்றே
ம் ஓகே பாய் எப்டிதா பண்றாங்கங்கறத நானு பாக்கணும்ல
ஆ கண்டிப்பா
ம்
அவரு ஒரு நல்ல மனுஷ அதுதா நா திருப்பி திருப்பி சொல்லுவே எத்தன தடவ கேட்டாலு அத சொல்லுவே ஏனா அவர் சொன்ன அந்த இன் கிரீடியன்ஸ் அப்டியே போட்டா அப்டியே நல்லா வந்துச்சு சாப்புடுறக்கு இதே ஒரு சிலர் சொல்ற மாரி வந்து ஆமா
ம்
ஒரு சிலவு சொல்றது அந்த மாரி வராது
இவங்க சொல்றது அப்டியே கரெக்ட்டா வருது அதனால புடிச்சு போச்சு பாய்ய
இல்ல பாய பிடிச்சு போல அவரு சொன்ன அந்த பிரியாணியோட சமையல் வழிமுறைகள் ரெசிப்பி எனக்கு பிடிச்சிச்சு
ம் ஓகே ஓகே அததா நானு சொல்றே
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க
ம் நா கரெக்டாதா சொல்லுவே நான் நானே என்ன பத்தி பெருமையா சொல்றே பாருங்க அதுதா பெரும
கில்ல அது நம்மள பத்தி நம்ம தாங்கே எதாவது சொல்லணு வேற யாருங்க சொல்லுவா
வேற யாரு சொல்ல மாட்டாங்க நம்மள பத்தி நாமளா சொன்னாதா உண்டு வேற யாராவ்து சொல்வாங்கன்னு எதிர்பார்த்தா அதுக்கு நாள் ஆகு
கண்டிப்பா
அ அதனால நம்ம பெருமைகள அருமை பெருமைகளை நாமளே பேசிக்க வேண்டியதா
கண்டிப்பா அதுதா உண்மையும்
என் என்னது
ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே கரெக்ட்தா ஆனா எல்லாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவு இருக்கு நீங்க அந்த அளவு தெரிஞ்சு கரெக்டா பேசுறீங்க
ம் நன்றி
அப்றோ நைட்டு ஈவினிங் எங்க போலா என்ன பண்ணலா என்ன பிளான்னு
தெரியு நெனைக்கிற
ஹலோ ஹலோ ஓ ஹலோ கேக்கா
ஆ‌ சொல்லுங்க
ஹலோ
ஆ எனக்கு கேக்குதுங்க
ஆ இப்பதா கேக்குது
தெர்லங்க நடுவுல கட்டாயிடுச்சு நெருக்கத்துல
என்னன் தெரில மீண்டும் மீண்டும் ஒரு இருவது நிமிடம் கழித்து பேசுவோமா
ஆ செரி
ஓகே பாய் ம் ஓகே